கேக்குது கேக்குது
சிஸ்டர் கேக்குது லைன் வந்துருச்சி
சுத்தி என்ன பண்றடா
எ்ளோ அளையாண்டுட்டு இருக்கா
இருக்கே
அப்டியா என்ன சாப்பாடு
அ சுண்டக்கல்ல கொழம்பு
ஆ
பளி தொக்கு வச்சிருந்தே அதுட்டண்டா
ஓகே ஓகே பிரேக்பாஸ்ட்ட் முடிஞ்சு நாங்க இன்னும் சாப்பிடல சிஸ்டர் இன்னைக்கு லீவு பசங்களுக்கெல்லா கொஞ்சோ ஒடம்பு சரல
ஓ
கலைய லேட்டாாதான் க் குளிச்சோ அதனால இன இனிமேதா சாப்பிடணு டிஃபன் த தோசை தான் ஊத்தணு
அ குட்ட
ம்
பெரிய யாரஜா
அல்ல அம்மா பக்கத்துல இருக்காங்க ஆனா அவங்களுக்கே ஒடம்ப சர்ல
ம் ஒ
ஆ நா பாத்து பென்ஸ்டே பாப்பாக்கு ரெண்டு வயசு பையனுக்கு நாலு வயசு
ஆ
பெரிய பாப்
ஓகே ஆ ஐயோ அப்ப ரெண்டுமே துரு தரூன்னு
நா என்ன பண்றது அதேதா வெச்சு பா ட்ரா ட்ரெயின் பண்ணிருக்கோ என்ன பண்றது சிஸ்டர்
உம் நெறைய
ஆமா ஆமா கண்டிப்பா அதா எடுத்துட்டு இருக்காங்களே ஜூஸா
அல்லா சாப்
அதா சிஸ்டர் லேட்டஸ்ட் சாய்ங்காலத் கோயிலுக் போனீங்களா கோயில் போனீங்களா கோயிலுக்கு
மருந்தீஷ்வரர் கோயிலுக்குப் போவோ போனாங்க போன நா சிவன் கோயிலுக்கு போன் போன நெட்வொர்க்கு எங்கேயோ இதாகுதாட்டுருக்கு கு நீங்க விடுங்க நா ஆன்சர் வருன்
ஆ ஆஹ் டவர் ப்ராப்ளம் தா சிஸ்டர் இங்கெல்லா மழ பெஞ்சிருக்கு
உம் ஆஹ்
அங்க மழைங்களா
வலா சிவன் கோயிலுக்கு போ போயிட்டு நைட்டு மழ இங்க பே இப் ஆனா துணி காயப்போட பயமாருக் கு வானோ கொஞ் சோ மூடி டுருக்கு பின்னாடி பரவால்
ஓகே ஓகே
இல்ல சோ சோ அதுனால செடிக்கெல்லா தண்ணி ஊத்திவு அதனால எனக்கு அந்த வேல கொஞ்சோ மி
அவுங்க உங்களுக்கு ஒரு வேள ரெஸ்ட்டு
ஆமா இல்ல தம்பிதா ஊத்துவாங்க ந அது கிட்ட கோ
எதுக்கு
அந்த குட்டி குட்டி பூச்சி எதாவ்து இருக்கம் கொளவி கிழவி எதா தாவுதுருக்கமாமி இருமோ அப் அப்டினு எனக்கு கொஞ்சோ ப பயோருக்கு ஆ அது இதுனால பொதுவா அதுக்குள்ள ப்ப போறது யார் ரு இல்லனா ஆ தைரி என்னைக்காவது உள்ள போவேன நானு தியே ஆகணு அப்
செடி இருக்
அப்டிங்கறெஸ்டு அவ உள்ள போவே அரச மர இருக்கு மல்லிப்பூ இருக்கு இது மாரி வெரைட்டிஸ் ஆஃப் ரோஸஸ் இருக்கு சங் அங்குப்புூ உருங்கமரா இருக்கு ஆ மஞ்ச அரளி இருக்கு கத்தாழ இருக்கு என்ன மொட க்கத்தான்ரு வேற என்ன இருக்கு நம்ம வீட்டு்ல ஆ ம் அவ்வளவு தான்டா ஜாதி ஜாதி வேற என்ன இருக்கு மாமரம் இருக்கு மாமரத்தை விட்டு ட்டநே பட் வந்து மாமர த்துல காய இல்ல குட்டி மரம்
அப்படியா அது பெருசாயி மாம்பழம் எங்களுக்கு தாங்க
அனுப்புவேன் கண்டிப்பா அனுப்புவேன் வேன் மா எங்க வீட்ல பூ எங்க வீட்ல பருச் இத சாப்புடுங்க எங்க வீட்ல பருச் சது சாப்
டேஸ்டு ஆ டேஸ்டு பாருங்க
அது எப்டீன்னு தெரியுல ஏன்னா குடுத்ததேப் பக்கத்து வீட்டுக்காரங்க தா வாங் வாங்கிட்டு வந்தானோ அவுங்க ஏதோ ஒரு வெரைட்டி சொன்னாங்க என்ன வெரைட்டினு கூட எனக் கு ஞாபகம் பழமே வந்து இருக்குமா நல்லா ரொம் ரொம்ப அந்த மாரி ஒரு வெரைட் ட்டினாங்க பாக்கலா
ம்
எப்படி இருக்கு அங்கப் பிளேசஸ் இருக்கா செரி எப்படி வெக்குறது
நம்ம வீட்ல பெரண்ட இருக்கு முடக்கத்தா கீர இருக்கு சுண்டக்கா இருக்கு தண்டு கீர இருக்கு கருவேப்பில இருக்கு ஒரு அழகு செடி வெச்சிருக்கே
இந்த தண்டு கீர கருவேப்பில எல்
அவ்ளதா
அந்தான்ட
ஆ வேற எதுவோ இல்ல அம்மா வீட்ல பலாப்
சரிச்சு ஒரு
ம்
போலாமா
சாம்பல்ருக்குல்ல அது மேல தூவி விடுங்க சாம்பல் சப்போஸ் கெடைக்கலேன்னா விபூதி இருக்குல்ல
கேக்குதாடா
ஆ கேக்குதா
ஆ சொல்லுங்கடா
ஆ சாம்பல் இல்லன்னா விபூதி இருக்குல்ல திருநீர் அது தி மேல தெள்ச்சு விட்டீங்ன்னா போய்டு அந்த
அப்புடியா இ பொதுவா கருவேப்புல எட கன் நல்லா விடுல்ல எங்க வீட்டுல எடக்கன்னு கூட விடலடா ஏன்னு தெரியில ரொம்ப ஒரு மார் த்ரி ஆய்டு
ஆனா மேக்ஸ்மம் உருவாம் ம ஒடச்சு ஒடச்சு எடுங்க கொஞ்சொ கொஞ்சமா
ஓ அப்புடியா நா எல வேண் சமையலுக்கு வேணுங்க க்குவே இப்பிடி உருகிட்டு ஓடி வந்துருவே
உருவ கூடாது ஒடச்சு வர்ணு
ஓகே இப்ப உங்களுக்கு நெட்ஒர்க் கரெக்ட்டா இருக்கா நா பேசுறது இமீடியட்டா கேக்குதா பாத்தீங்களா ச்
அம்மா வீட்ல பலாப்பழொ இருக்கு
ம்
செண்பகப்பூருக்கு செம்பருத்திப்பூ இருக்கு அரளி இருக்கு அஹ் கொய்யாப் ப்பழொ இருக்கு
வெள்ள ஷெண்பக பூவா எல்லோ கலர் செண்பக பூவா
ஒய்ட்டும் ஒரு மாரி ப்ளூ இருக்குல்ல வய்லட் மாரி
அப்புடியா
அந்த பூருக்கு அடுத்து முருங்க மரொ இருக்கு பலாபழொ இருக்கு அப்பறொ இந்த அதான் இந்த காய்யா அது கொத்தா காய்க்குல ஒரு மாம்பழம் குட்டி குட்டியாவே பழுத்துருமே அந்த வெரைட்டி அந்த மூணு வெரைட்டியா இருக்கு மாம்பழம் அம்மா வீட்டுல
ஓ பலாம்பழொ இந்த சீசனுக்கு எதுவு வந்துதாடா
வல்லா அ இல்ல இல்ல நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கோ நம்மளுக்கு ரொம்ப புடிச்சது பலாப்பழொ மாம்பழொ இந்த சீசன் தானே கெடைக்கு நல்லா சாப் அம்மா வீட்டுக்கு பக்கத்துல இந்த பனமரொ இருக்கு அதுல நுங்கு வெட்டி சாப்ட்டோ சண்டே
நடத்துங்க நடத்துங்க இது இதுதான்டா ஆக்சுவலி லைஃப் அஹ் நெறைய பி ஓடுறோ எங்கட்ட இது இது இல்ல அது இல்ல அ அந்த கார் வேணு நா அந்த எடத்துக்கு போனு அந்த நாட்ட பாக்கணு இவ்வளோ பெரிய வீடு வேணு இந்த மாரி நா நெறய ஆச நிறைய கனவுகள் இருக்கு ஆ அத கன்சூயும் பண்றது நம்ம வீட்டு ல இருந்தே பறிக்கிறது அம்மா வீடு கிட்ட க ஏ இருக்குது ல்லாம் வந்து பிளஸ்ஸிங்ஸ் தெரியுமா ம்
பெரண்டையும் கிடைக்கும் அப்புறம் வந்து இந்த சின்ன சின்ன மருந்து
ஒரே நிமிஷடா ராஜா ம் சொல்லுங்கடா சொல்லுங்கா
சின்ன சின்ன மருந்து செடி எல்லாம் இருக்கும்ல டக்குன்னு ஏதாவது சளி புடிச்சாலோ இல்ல வேற ஏதாவது வெட்டிக்காயோ அந்த மாரி எல்லாம் இருக்கும் அதுக்கு மக்கல்லாம் நாட்டு வைத்தியம் அம்மா வீட்டுலய நிறைய
ம் மருந்துன்ன ஒன்னுதான் ஞாபகம் வருது நான் இங்க கர்ப் பறவள்ளி எல்லாம் வச்சிருந்தேன் ஹலோ தங்கம் எங்கிட்ட பேசி இங்க பாரு என்கிட்ட பேசு ஹலோ ஹலோ
ஆ சொல்லுங்க அவங்களா அவங்களா அவங்க போனனாலே பேச மாட்டாங்க ஃபோனை வாங்கி யூ டியூப் எதுனா பாப்பாங்க
அத்த சொல்லுங்க
வேமா ஃபோனை வாங்கிட்டு கட் பண்ணிட்டு அவுங்க யூடியூப்புக்குள்ள போயிருவாங்க போயிட்டு உருள கெழங்கு செல்ல குட்டினு வச்சிருவாங்க அது அவுங்களே வச்சுக்குவாங்க
அதெல்லாம் நல்லதுதான் பாக்கட்டும் என்கேஜ் ஆகாது
உங்கப் பெ ஆ அப்டி இல்லை அவ பாத்துட்டு தானா தந்துருவா வைனா வச்சுருவா
உம்
தரமாட்டேனுலாச் சொல்ல மாட்டா
பஹ் பெட்ல ஃபுல்லா எறும்பு குட்டி எதையு சிந்திட்டானா என் னான்னு தெரிலடா
அப்டியா
எப்பா எக்கச் சக்கமா இருக்கு
மத்தியானொ என்ன சமையல் சிஸ்டர்
அதான்டா சுண்டக்கட்ல கொழம்பே வச்சுட்டேன்ல அதுவே போது எனக்கு ஹா ஏம்மா இன் குட்டி காலைல குடுத்துர்னுல்ல அதனால ப்ரேக் ஃபாஸ்ட் லன்ச் எல்லா ஒன்னா முடிஞ்சிரு
ஓகே ஓகே
இனி நைட்டுக்கு தா கிச்சனுக்கு போனு ஆஹ் இப் என்ன ஆம்ப்லேட் மட்டு போட்டுக்லா காய் எது ச் செய்ல குட்டிக்கு ஆம்லெட் தா குடுத்து விட்டே சேரி எனக்கு அதே போட்டு குலா மார்க்கெட் போவே இல்லடா அதனால காய் எ துவுமே வாங்கல
ம் பயறு போயிட்டொ எதாவது இருந்தா அதெல்லா ட்ரை பண்ணுங்க
அதெல்லா எங்க ஆளுக்கு எறங்காது ஏ ஆல்ரெடி சுண்டக்கட்ல போட்டு தான கொளம்பே வச் சிருக்குற மறுபடியு அதெல்லா எறங்காது
ஆஹ் நாளைக்கு பச்ச பயிறு ஒரு வாரொ பயிர ஐயிட்டோனா ஒரு வாரொ வெசஜிடே
பயிரெல்லா சேத்திப்போன்டா பச்ச பயிறு ஆஹம் இது அது பேறு என்ன கொள்ளு பருப்பு எல்லாமே சேத்துவெ நானு பச் சபயிறு கொல்லு பருப்பு சுண்டகல்ல ராஜ்மா காராமணி எல்லாமே இருக்கு ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல சாம்பார் மட் டுதா அதிக வைக்க மாட்டே
அப்டியா அதுல தானே ப்ரோட்டீனு அதிகமா இரு ம்
சாம்பார விட மத்ததுல தா ப்ரோட்டீன் அதிகொ
அப்டி இல்லையே சாம்பார்ல வந்து எல்லாமே மைல் மைல்டா இருக்கூ க்குமா
கேஸ்ட்ரிக் அதிக கொண்டா எனக்கு செட்
நீங்க என்ன பண்ணனும்னா ஒரு ஐடியா சொல்றே நம்ம பருப்பு வேக வ போல
ம்
அப்ப வந்து ரெண் நாலு பூண்டு பல்லு பெரிய பெரிய பல்லு இருக்குல அதுல நாலு பல்லு போட் ட்டுக்கோங்க அதுலயே லேசா மஞ்சத்தூளு பெருங்காயத்தூலு எல்லாத்தையு போட்டு ஒரு மூணு விசில் நல்லா குழைய வேக
இல்ல யூஷ் மத்ததெல்லா பண்ணுவே பட் இந்த பூண்டும் பெருங்காயமு போட்டதில்ல மஞ்சத்தூளு எண்ண தக்காளி பச்ச மொளகா அதெல்லாம் போடுவே
கூடது
ம்
வெறும் பூண்டு நாலஞ்சு பல்லு பூண்டு
ம்
பெருங்காயத்தூளு மஞ்சத்தூள் போட்டு விசில் வச்சு எடுத்தர்னு அப்ப எந்த கேஸ் ட்ரபுள்மே வராது
ஓகே இருங்க வரே